தோழி நல்லா
நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டிருக்கீங்க ம் சொல்லுங்க தோழி என்ன செஞ்சுக்கிட்டீங்கட்டு பிரேக் ஃபாஸ்ட் லஞ்சு
காலையிலுக்கு இட்லியு தேங்கா சட்னியு பண்ணி குடுத்த தோழி மதியத்துக்கு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியு முட்டையு வெச்சு குடுத்தாச்சு தோழி இன்னைக்கி
சூப்ப சூப்ப சூப்ப தோழி சொல்லுங்க தோ நீங்க நா காலையிலே லெமன் ரைஸ் வாழக்கா பொருள் பண்ட்டேன் தோழி லஞ்ச் இதுக்கு மேல தா யோசிக்கணு
சரிங்க தோழி சரிங்க தோழி இதுவொரு இ தாவே இருக்கு தோழி இந்த பள்ளி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது மொதல் நாள் நை என்னமோ யோசிக்க வேண்டியதா இருக்கு பெரிய பிள்ளைனா கூட ஏதாவது கொடுத்துடலாம் தோழி இவருக்கு வந்து இந்த பாத்து பாத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லனா சாப்பிடாம எடுத்துட்டு வந்துடுறாரு ஆ ஆம் புடிக்கலயா தோழி அவர் வந்து இப்ப என்ன இந்த வெயிலுக்கு தாங்க முடில பளுக்கு டெய்லி தயிர் சாதமும் இந்த உருளைக்கிழங்க இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாரி நீட்டமா அரிஞ்சு எண்ணெய்ல போட்டு எடுப்போம்ல அதுவே டெயலியும் அதுதான் வேணுமாும் அவருக்கு
ஓ அவருக்கு அதுதான் வேணும்னு
ம் ஆ முட்டை இருந்தா முட்ட இருக்கட்டுமா ஆனா வேற எதுவுே வேணும்ம்மா டெய்லி தயிர் சாதம் தான் அவங்க மிஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அவரே அடிச்சு விடுறாரு தோழி நறையா இல்லன்னா அவங்க இல்லனா அவங்க மிஸ் வந்து சிக்கன் பிரியாணியும் தயிர் சாதமும் தான் எடுத்துட்டு வர சொல்றாங்களன் நான் எங்க தோழி போறது டெய்லி சிக்கன் பிரியாணிக்கு
அதுதான் தோழி கரெக்ட் தான் தோழி
கே கேட்டுப்பாரு டெய்லி என்ன மதியத்துக்கு என்ன காலையிலுக்கு என்ன ஸ்நாக்ஸ்ு ஸ்நாக்ஸ் வந்து கொண்டக்கல்லா அரிச்சு கொடுத்துட்டேன் தோழி அதில் இந்த கடலா ஐட்டல்லா அவருக்கு ரொம்ப புடிக்கு அதனால அந்த மாதிரி ஆவித்து கொடுத்துறேன் தோழி பள்ளியிலயுமே பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கல்லை வேர்க்கல்லை அந்தமாரி தான் அவிச்சு தர சொல்றாங்க இல்லன்னா பல வகைகள் ஆ காய்கறி வகைகள் அப்படிதான் நீங்க சாதம் வந்து கம்மியா வைத்தாலும் பரவால்ல காய்கறி வந்து நறையா வைத்து கொடுங்க நாங்க சாப்ட வச்சுப்போ புடிக்காத காய்கறி முத கொண்டு வைங்க நாங்க சாப்ட வச்சுக்கிறோ அப்படின்னுதான் சொல்றாங்க ஆ ஆ ஆ ஊட்டி உட்றாங்க தோழி டீச்சரே ஊட்டி உட்றாங்க சாப் இல்லைனாலும் அதனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இரு இருந்தாலும் சாயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி முடிந்து திரும்பி வண்டியில ஆ அழைச்சிட்டு வரும் போது ஏதாவது சொல்றாப்புல தோழி கில அப்புறம் மிசு திட்டுவாங்கன்னு சாப்ட்டே அப்படிலாம் சொல்றாப்புல தோழி இவரு ம் இப்ப பாத்தீங்கன்னா தோழி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சது இன்னும் கொஞ்சம் வேறு இருக்கு தோழி அப்படியே அவருக்கு கொஞ்சம் தானே கொடுத்து அனுப்புறோ நம்ம ஒரு டம்ளர் போட்டன் தோழி அது இன்னுமே இருக்கு ஆனாலும் குழம்பு வை வைக்கணும் தோழி ஏதாவது என்ன வைக்கறதுன்னு தெரில ஏன் என்ன பண்ண தெரில தோழி நேத் கே கார குழம்பு யாருமே சாப்டல அப்படியே தா இருக்கு
ம் ம்
இதுக்கு சா பசிக்க பசி எடுக்க மாட்டேங்கது தோழி முடியல ம் ம் என்ன பண்றதுன்னு தெரில தோழி அது இந்த கார்த்திகை அம்மா வாச வந்ததுல இருந்து ரெண்டு நாளா தொடர்ந்து சாம்பாரா அதனால எல்லாருக்கும் மூஞ்சில அடிச்ச மாதிரி
ஓ சரி சரி தோழி ம்
நீங்க என்ன தோழி யோசிச்சிட்டே இருக்கீங்களா என்ன
ஏனா காலையிலே இப்படி பண்ட்டேன்னு தோழி இப்ப கோசு வச்சுக்க கூட்டுக்கல்ல பருப்பு சிறு பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் போட்டு கூட்டு வச்சிடலாமா ரசம் வச்சுட்டு அப்பிடின்னு யோசனை பண்ற தோழி அந்த மாதி செஞ்சுட்டேன் பண்லா இல்லைங்களா அப்பளம் பொறிச்சு வச்சு பொரிச்சா முடிஞ்சு போச்சு அது ஆ வாழக்காவும் இருக்குது அது சாப்ட்டுப்பாங்க என்னந்தாலு எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு அப்புளோ எதனா வேணுன் கேப்பாரு அ அது பண்ணில்லா அப்டின்ட்டு நைட்டுக்கு அது இப்ப ஸு இப்பய்த்திக்கு ஓகே நைட்டு டின்னருக்கு ண்றதாருக்குது மூணு வேலை எதன்னா ஒன்னு செஞ்சுகி ட்டேருக்கறா போலயே தோணுது தோழி கிச்சன் கிட் லியே இருக்கிறோ ர போலயேகிது
இப்ப நீங்க சொன்னீங்களே கண்டிப்பா தோழி நா இந்த கொண்டைக்கல்ல அவிச்சு வெச்சேந்தோழி அவனு குடுத்தேன் சொன்னனா இல்லையா ஸ்நாக்ஸுக்கு அது கொஞ்சங் கூட தா போ ட்டே ஏனா வந் அவுனுக்கு குடுத்துட்டு மீதி அப்டியே தா இருக்கு அதுல இந்த சென்னா மசாலா மாரி பண்ணுவாங்கல தோழி அ அதைய கொஞ்சோ நல்லா ஃப்ரை மாரி பண்ணிட்டு வெச்சாலு சாப்ட்டுப்பாங்க எங்க வீட்ல சேரி அத கொஞ்சம் பண்ணிட்டு வேற எதாவது நீங்க சொல்ற மாரி கூட்டு பேசாம பண்ணிட்டு என்னா மு முட்ட வேண்ணா பொரியல்
பொரியல் பண்ணிக்லா அ ஓகே ஓகே ஓக்கே தோழி சூப்ப சூப்ப ம் வேற என்னா தோழி
நீங்கதாந் தோழி இப்ப சொல்லணு எப்டி போது வெயில்லா மழையா தோழி உ
ஹா இல்ல தோழி கிளைமேட் நைட்ல நல்லா சில்லுன்தாருக்குது டேல வந்து அப்டியே ச வெயிலு கொளுத்துது வெளியே வர முடில ஆ எங்குள்து மலபகுதி சொன்ன இல்லைங்ளா கொஞ்சோ கிளைமேட் நல்லா நல்லாருக்கு அதனால கொஞ்சோ நார்மலா இருக்கு தோழி இப்ப வெயிலாதா இருக்கு வெளிய இப்ப போயிட்டு பையன போய் பஸ் ச கேப் வரு கேப்ல விட்டதுக்கு வெயிலாக்குதுண்டு ஒடியாந்து ஒக்காந்துக்கிட்டே
தோழி இங்க இங்க பாத்தீங்கனா நை ட்டும் இப்டிதாந் தோழி இருக்கு எரியிது
ஆ பாருங்க எப்பிடி இருக்கு சம்மர் நம்மனால முடில தோழி குளுரு கூட இருக்கற அங்க தட சின்னகட அக்கா குளிரு கூட சமாள்சிக்கலா வெ போத்தினு பத்துனுக்கலாங்கா வெயிலு முடிலக்கா அப்டியே வேக்காடு ஏம்மா மரத்தடியில தானமாருக்க அப்டின்னா இல்லக்கா வெயில் அடிக்கிதுக்கா அப்டின்றாங்க தோழி என்னா பண்றது அவ்ளோ வெயிலா இருக்குது
இல்ல இத்தனைக்கு ரெண் நாளைக் மின்னாடி மழை பேய்ந்தது தோழி எங்க ஊர்ல அடி ச்சு ஊத்துனுச்சி சும்மா சொல்லக்கூடாது சேரி அப்பா மழ பெய்ந்திருக்கு இவ ரெண் நாளைக்கு தாக்கு பிடிக்குன் பாத்தா மறுநாள் அடிச்சிது பாருங்க வெயிலு முடிஞ்சு
அது முன்சிச்சு அந்த க கு மழை பெஞ்சது ச செரியா போச்சு
ஆ அந்த நைட்டுக்கு மட்டுந்தா தோழி கூலிங்காருந்தது மறுநாளு அதுக்கு ஆ அதுக்கு நேர்மாறா வெயிலு தோழி ம்ஹூ என்ன டா இதுன்னு ரொம்ப முடில தோழி எப்டி சொல்றது திரும்பி வண்டியில அலையிற மாரி இருக்கா தலவலி அதிகமா எடுத்துக்கிது ரொம்ப என்னமோ பண்ணுது வண்டிலெல்லாம் போனா க்க எதோ பண்ணுது ஏண்டா வன் வெளியில போணுமாங்கற ஒரு எண்ணத்து க்கு உண்டாக்கிடுது இந்த வெயிலு அதனால அப்டியே போகுது தோழி ம் அ இல்ல தோழி நா ஒர்க் பண்ல வீட்லதாந் தோழி ம் தோழி அப்பறந் தோழி இந்த அஞ்சு நாளத் துது பள்ளிக்கு என்னென்ன தோழி நீங்க குடுத்து விடுவீங்க அத சொல்லுங்க தோழி அதுலந்து எதாவ் நா எடுத்துக்கிறே
தோழி இந்த நிஜமே சொல்லல்ல அதெல்லா செஞ்சிட்டு ஃபைவ் இயஸ் சிக்ஸ் இயஸ் ஆயிட்சு தோழி
என்னென்ன தோழி பண்ணுவீங்க இல்ல இப்ப நார்மலாவே இப்ப பசங்களுக்கு லா என்னென்ன தோழி குடுப்பீங்க திங்கள்கெழம செவ்வாகெழம அந்த மாரி அதுல எதாது இவுனுக்கு செ ட்டான்சுனா அத நா எடுத்துக்கறே தோழி பேசாம
ஒண்ணு இல்ல தோழி ஒ சாதோ வடிச்சுக்கோங்க இது கொஞ்சோ ப பசங்க விரும்பி சாப் பத்துங்க செரிங்ளா சாதோ வந்து வெடிச்சுகிட்டு ஆ வங்காயோ வந்து ஒரு வங்காயோ ஓகேங்ளா அ இஞ்சி பூண்டு பேஸ்டு ரெடி பண்ணி வீட்ல ஆல்ரெடி இருக்கு நம்ப கி ட ஓகேங்ளா பட்ட ஒரே ஒரு சின்ன பட்ட ரெண்டு லவங்கப்பூ போட்டு வெங்காயோ இதெல்லா போட்டு வணக் கிடுங்க இஞ்சி பேஸ்ட் போட்டுருங்க போட்டுட்டு ஒரே ஒரு பச்ச மெளகா கொழந்த சாப்பட்றனா ஒரே பச்ச மெளகா போட்டுட்டு அ காஷ்மீர் மெளகா தூளோ இல்ல கேசரி பவுட்ரோ போட்டு கொஞ்சோ சக்தி மெளகாத்தூள் இருக்கு பாருங்க அது உங்க காரத்துக்கு ஏத் இதெல்லாம் போட்டு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ஓகேங்களா நல்லா மெலிசா இது பண்ணிட்டு ஆ அந்த வெங்காயோ இஞ்சி பூண்டு இருக்குல அந்த தக்காளில போட்டுருங்க செரிங்களா போட்டுட்டு ஆ இது பாருங்க கொத்தமல்லி புதினா ஓகேங்களா அது போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி மூடி விட்டுருக்க அந்த தக்காளி வந்து நல்ல கிரேவி பததுக் போரு ஓகேங்களா நல்ல கிரேவி பாத்தினா அப் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்டேனா அது ஒரு டேஸ்ட் நல்ல வெச் வித்தியாசோ எங்க மாமியார் எங்க ஆயா செ செமையா இருக்கு அந்த சாப்பாட்டு பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து குடுக்கத்துக்கு பசங்க விரும்பிய சாப்
ஓ அந்த பிரியாணி மாரி சொல்றீங்க இந்த மாரி நம்ம தனியா பண்ணி சாத
இப்பத கேலரி குடுத்துட்டு குத்துட்டோனு வெச்சிக்கோங்க நல்லா விரும்பி அது இன்னோவே காலையில நம்ம வந்து பிரேக்பாஸ்ட் அதே குடுத்துட்டு லன்ச்சிக்கு குடுத்தோ வெச்சிக்கோ ஒரே ஒரு முட்ட வெச்சி குடுத்துருங்கப் பாருங்க அவ்ளோ சூப்பரா காலியாவு ஏன்னா உங்க பைய வந்து பிரிய பிரியாணி சாப் புட்ற டேஸ்ட் கேக்குறா இல்லங்களா சோ இது மாரி நம்ம டக் குனு ஒன் பாட் ரைஸ் தானே இது அதனால கொஞ்சோ சட்டனு ஆயி டு ஒரு ரொம்பர வேலலா இல்ல பிரியாணிக்கலா இல்ல ரொம்ப நம்ம எல்லா பிரிக் ஒரு கட் பண்ணி வெச்ட்டா தாளிச்சி உட்டுட்டு சாத போட்டு கலறி உட்ற போறோ அவ்வளோதா தோழி இது கொஞ்சோ நா நெறைய செய்வே எங்க மாமியார் கூட எங்களுக்கெல்லா காலேஜ்கோ எல்லாருக்கோ எங் ஆயா என் தாய் மாமனே மேரேஜ் பண்ணன்து சோ வந்து அவுங்களே வந்து எங்களுக்கு எல்லா பண்ணி குடுப்பாங்க இதுதா விரும்பி சாப்டுவோ அது கூட வந்து அந்த சக்தி மெளகா தூளு கொஞ்சோ போடுவாங்க கலர் பொடி எல்லாம் சிலது எங்க அண்ணே எங்க ஓரவத்தி எல்லா கலர் பொடி போடுவாங்க இது ஃபேமலியா பண்ற ரைஸ் இது சேரிங்களா அது போல நல்லா இருக்கோ தோழி அ காரத்துக்கு வேற என்னா வேற என்னா செய்றதுன்னா லெமன் ரைஸ் எல்லாம் செய்வீங்களா தோழி அதான் உங்க பைய சாப்ட மாட்டா நா இன்டீங்களே புளி சா அப்டித்தா நேத்து நீங்க அது மாரி ஒன் பட் ரைஸ்னா பிரியாணி டைப்ல இத அப்ப செய்யி
வேனா ஒரு நாள் தயிர் சாதோ குடுத்துட்றே தயிர் சாதமு அந்த பிரெஞ்சி ஃப்ரை அது இருந்தா சாப்ப ட்றா ஃபுல்லாவே நேத்திக்கி ஆ நேத்திக் பாத்திங்கன்னா ரசம் சாதோ நல்லா நெய் ஊத்தி நல்லா வாடையா குடுத்தோன்னே உருக்கெழங்கு வந்து வருத்து தா குடுத்தா அத சாப்டுட்டு வந்துட்டாப்புல தோழி
சேரி தோழி
அப்போ இன்னொரு நாள் வந்து இந்த சூப்பு வெச்சி அதே மாரி கரா கருணை வருத்து குடுத்தே
ஆ ஓகே தோழி
அப்போனா ரொம்ப புடிக்கும் தோழி அதுலேயு இந்த மசாலா ஐட்டோ போட்றோம்ல
ஆமாங்க தோழி
அதையு சாப்டுட்டு வந்துட்டாபோல தோழி இன்னைக்குதா வந்து இடிக்குது தோழி இந்த விஜிடேபிள் பிரியாணி பண்ணதுக்கு எம்மோ மூஞ்ச தூக்கி வெச்சிட்டு போறாப்பல
இது பிரியாணி டைப்ல தானே இது சாப்
ஆ சாப்புட்லா இன்னைக்கு ஆனா அது தயிர் சாதோ எதிர் பாத்துதா அதனால இந்த மாரி பண் அன்னைக்குலாம் வந்து சாம்பார் சாத் தோ வந்து இந்த பிஸ்மிலாபாத் துன்னு இல்லாம நம்போ சாம்பார் வெக்கிறோமில்ல தோழி அது மாரி சாம்பார் தனியா வச் ச்சி நல்லா நெய் ஊத்தி நல்லா வாடையா இது பண்ணி ஆ மு முட்டையு சிருந்த தோழி உருளைக்கழங்கு வச்சிருந்தே தோழி இது வந்து முழு முட்டைய ம ட்டு சாப்டுட்டு கோ சும்மா சாதத்த நமக் தக்னோன்டு கோதி எடுத்துட்டு திரும்பி எல்லத்தையு எடுத்துட்டுட்டு வந்துட்டு உருளகழங் க மட்டு ஃபுல்லா சாப்டுட்டு
சாப்புட்டு வந்துட்டாரு அ
என்னதா பண்றது இவருக்கு செரி தா நாளைக்கு பேசாம தயிர் சாதம் கொடுத்துட்டு இன்னொரு நாள் அந்த கேரட் ரைஸ் ல்லா செஞ்சு கொடுத்துட்ட அவங்க சாப்ட வச்சிருவங்க தோழி
ஆ அதெல்லா செய் நல்லது பீட்ரூட் ரைஸு செய்றே கேரட் ரைஸ் மாங்காய் ரைஸ் கூட செய்யலாமே சாப்ட மாட்
ஆ அதுல்லா இப்பதான் தோழி அவரு ரு ஸ்கூலுக்குன்னு இப்பதான் வந்து மதிய சாப்பாடே எடுத்துட்டு போறாரு
செரி விடுங்க நீங்க அவருக்கு தம்பிக்கு என்ன புடிக்குதோ அது செஞ்சு கொழந்த தான அதுக்கு போய் என்ன தெரியுது சொல்லுங்க கர்ட் ரைஸ் கேக்குதா கர்ட் ரைஸ் பண்ணுங்க அப்றோ என்னோ கேக்க பண்ணி குடுத்துருங்க தோழி இது பண்ணாதீங்க
பண்ணனும் என்னத்த
செவன்து ஃபிஃப்து படிக்கிற புள்ளையா இருந்தா கூட அதுங்களுக்கு நம்ம இந்த மாரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுக்கோங்க விரும்பி இது கொழந்த தான இது இதுக்கு போய் என்ன தெரியும் சொல் சொல்லுங்க பாக்கலாம்
அதுதான் தோழி அது நா என்ன நினைக்கிறேன்னா தோழி எனக்கு அவன் எல்லாமே சாப் புணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம போயும் ஊட்டிவிட முடியாத அளோடு கிடையாது அதுக்க அப்புறம் சனி ஞாயர் லீவா இருந்தா தான நம்ம வந்து ஏதோ நம்ம ந கொஞ்ச எதா பண்ணி கொடுக்கலா நம்ப ஊட்டி விடவு செய்யலா இதே பழக்கமாய்டக்கூடாதுல தோழி பெரிய பிள்ளையா போயும் எல்லாமே சாப்பிடணும்ல அந்த ஒரு காரணத்துனால தான் தோழி சரிங்க தோழி நிறைய பகிருவோம் தோழி பின்பு தொடர்வோம் நன்றி தோழி
கண்டிப்பா